அவங்க நல்லா நல்லா இருக்கேங்க இன்னா பண்றீங்க ஏன் அப்பா
இப்பதா சாப்ட்டு உக்காந்துருக்கோங்க நீங்க என்ன பண்றீங்க
நானுங்களாங்க நானு சாப்பிட்டு இப்பதாங்க ஒக்கார்றே மத்தியானோ சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சிட்டுருக்
சேரிங்க
அ சாம்பார் செய்யணு காயிதா வாங்க பீட்ரூட்டு்தா வாங்கி வச்சிருக்கே அது செஞ்சுட்டு எ பையனுக் குடுத்தனுப்பனு மத்யானோ ஸ்கூல் போறாரு அதனால குடுத்த அனுப் ஆ சொல்லுமா எப்டிருக்கீங்க ஆ என்ன பண்றீங்க
ம்
என்னமா
சாப்பாட்டுக்கு தா ரெடி பண்ணின்ருக்கறம்மா மதியோ சாப் சாப்பாடு செய்யணு லன்ச்சு ஆ செய்யணு ஆ ஆ
அப்டிங்களா சேரி நானு அதுதாமா ரெடி பண்ணின்னுக்குறே அரிசி ஊற வச்சுட்டுருக்க இத சாம்பார் குக்கர்ல பா பருப்பு குக்கர்ல வச்சு ட்ருக்கே ஆ நூக் கல் சாம்பார் தாம்மா நூக்கல் சாம்பார் செஞ்சுட்டு பீட்ரூட் பொரியல் தாங்கம்மா செய்யணு பீட்ரூட் தா சீ வீட்டு சீ வீட்டு ஒக்காட்டுருந்தே அப்போதா கால் வந்தது செரி அப்டியே பேசிட்டு செஞ்சிர்லா அப்டின்ற ஒரு இதுலருக் கறமா ம் ஷடவுன் வேர இன்னைக்கி கரண்ட் வேர இல்லம்மா எனக்கு அதுதா என்ன பண்றதுன்னு தெரியில இவ்ளோ துணி சேந்துர்ச்சு ஊர்லேருந்து வந்தது இது எல்லாமே சேரி இன்னைக்கி தோவச்சு முடிச் சர்லான்னா முடிலையே கரண்ட்டு வேற இல்லையங்க என்னா பண்றதுன்னே புரியலம்மா ம் ம்
ஓ சனிக்கெழமதா ஷடவுன் பண்ணுவாங்கோ உங்க ஊர்ல செவ்வா கெழமைங்களா
இல்ல டைமு செவ்வாய் கழம வியாழல் கழம சனிக்கெழம் ம் எந்த நாள்ல மாசத்துல ஒரு மொற இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு மொற ஃபோன் ப சொல்லிடுவாங்க முன்னாடியே முன்னறிவிப்பு பண்ணிடுவாங்க
ஆ ஆ
இந்த மாரி நாளைக்கி மின துண்டு இத இருக்கு இந்த நேரத்துலருந்து இந்நோரோ இருக்குன் அது மாரி இங்க பண்ணிடுவாங்க ஒரு சில டைம்ல லோக்கல்ல ஏரியா வைஸ் இந்த ஏரியாவுல மட்டும் கட் பண்றோ இந்த இந்த இந்த இந்த காரணத்தினால இந்த ஏரியாவை மட்டு நாங்க இந்த இதுக்கு துண்டி க்கப்படுன்ட்டு முன்னாடி போட்ருவோங் வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்துருமே மின்வாரிய துறியத் இதுலேருந்து வந்துரு அப்பதா நாங்க வந்து சுதாச்சிறது செரி முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா கால்லேயே இப்போ ஒம்பது மணிக்கி தா கரண்ட்டு போதுன்னா ஏழு மணிக் க்கு தேவையான சட்னியோ இப்போ என்ன அரைக்கிற விஷ்யோ எதுனா இருந்துச்சுன்னா மிக்சியில அத அரைச்சி வச்சுடுவோமா
ம்
ம் அது ஒண்ணு பிரச்சன இல்ல
முன்னாடி தெரியறதுனால எச்சரிக்கையா செஞ்சு வச்சர்றீங்க அ அ தெரியாத பட்சத்துல கஷ்டங்கள் வரு
ம் ம் ஆமாமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா முன்னாடி தெரியதுனால நா நாங்க செஞ்சு வச்சுட்டதுனால எங்களுக்கு இப்பதக்கி எதுவு ப்ரச்சனை இல்ல இப் இப்ப அது சப்போஸ் ப கரெக்டா ஒரு ஒரு நாள்தா தெரியுமா அமையு நம்ம அப்பதா வந்து எட் ட்டு மணி ஆயிடு ஐய்யய்யோ அறிபறி எல்லா செஞ்சுட்டு டக்குன்னு வைக்கும் போது எல்லா ரெடி இப்டி பண்ணி வெக்கும் போது கரண்டு போய்டு அந்த மாரி எல்லா கூட ஆயிருக்கு எங்களுக்கு செரி ஒடனே என்ன பண்ணுவோ அத ப்ரட்ஜுல எடுத்து வச்ட்டு வேற கொழம்பு எதாது ரெடி பண்ணிட வேண்டிய தா அப் இப்ப சட்னி என்ன பண்ண முடியு அப்பதக்கு அரைக்க முடியாது அ பருப்பு போட்டு குக்கர்ல போ போட்டு எதோ ஒரு போ கொ சாம்பார் மாரி செஞ்சு வச்சுட்டோன்னா காலையில டிஃபனுக்கு செரியா போது இப்ப சட்னியு இல்ல கறி கொழம்புக்கு எதுனா மசாலா அரைக்கிறதுனாலதா கொஞ்ச கஷ்டமாய்டு அம்மிக்கல்லு இருக்குறவங்களோ இல்ல எதுனா வச்சுன்னு இருக்குறவுங்களுக்கோ வந்து ஓகே தா
ம் ம்
ஆனா எது இல்ல
மிக்ஸி இல்லாத நேரத்துல அவே ஒரல்ல ஆட்டிடுவிங்க அமே
மிக்சி இல்லான்னா ஒரல்ல ஆட்டின்னு வந்துர்றது
ஆ ஹா செரி செரி பரவாயில்லங்க அது ஒரல்ல கையில ஆட்டுறது இன்னு நல்ல டேஸ்டா தா இருக்கு ம் ம்
ம் ஆ ஆமாங்க பண்ணையிலதா இருக்கு ம் ம் ம் ம் ம் ம்
ம் ஹு
ம் ம் ம் இல்ல ஒரல்ல ஒரு நேரத்துல நல்லா அம்மில வந்து கலக்காக் கொட்டை சட்னி நீங்க அரைச்சு பாருங்ளே இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு நெஜமாதா அது அவ்ளோ சூப்பர இருக்கு எங்க அவ எ அ கைல அரைச்சு கெட்
இப்புடிதாம்மா இப்பதாம்மா மிக்ஸி வந்துச்சே
ஆமா எங்க அம்மா கூட ஒரல்லதா மாவே அரைப்பாங்க தோச இட்லிக்கு அத் அதுல தா அரைச்சே வந்து அ அரச் ச்சு வெப்பாங்க இப்பதா அதுக்கு அப்பறந்தா கிரெண்டர் வாங்குனாங்க அதுக்கு அப் அப்பறந்தா மிக்ஸி அந்த மாரி பொருள்கள் வர வர வரதா கொஞ்ச கை வேலைங்க வந்து கம்மியாச்சு ரொம்போ செரமம் பட்டம்மா நாங்க கூட வந்த இதுல கால இது இல்லாம அதுக்கு அப்பறோ கரண்ட்டு வந்து இதல்லா பண்ணும் போது ஓரளவு வந்துருச்சு
அ அ
ஒவ்வொரு காலத்துல வந்து அப்டிதா திரடீனு கரண்ட்டு போய்டு ஒரு நாள் ஃபுல்லா வராது அப்பல்லா அம்மிக்கல்லு உரல்லு தா வேற எதுவுமே நாங்க யூஸ் பண்ண மாட்டோ அதுலேதா நாங்க செய்வோ இப்ப அந்த சனிக்கெழமெல்லா கும்புடுவோ தெரியுமா நம்போ
ஆமா
அ சனிக்கெழம இந்த கொயிந்தா போடும் போதெல்லா ஆ நம்ம என்னாப் என்ன பண்ணுவோ வடைக்கி தோசைக்கி இட்லிக்கி சப்போஸ் கால்ல எந் த வேணுன்னா பருப்பு வடைக்கி எல்லாமே நம்ப எதுன்னா அந்த ஒரல்ல அரைச்சு ஒரல்ல ஆட் ட்டி எடுத்து வைப்போ எங்க அத்த சத்யா அத்தன் ஒருத்தர் இருக்குறாங்கோ அவுங்க வருவாங்கோ சனிக்கெழம ஆனா எங்கள கூட தா செய்றதுக்கு ஜாலியா இருக்கு நாங்க ஆட்டினு உக்காண்ட் இர்க்குறதுக்கு அதெல்லா செய்வோங்க எங்க அம்மா தா செ செய்வாங்க சாப்பாடு அப்ப எல்லா சூப்பரா இருக்கு அந்த மாரி செஞ்சது அது ஞாபக வந்துச்சு எங்க பாட்டி வருவாங்க ஊர்ல இருந்து எங்க அம்மாவோட எங்க அப்பாவோட அம்மா அவங்க வந்தா சிம்பளின் ஒரு ஸ்வீட் மாரி செய்வாங்க கேவருமாவுல கேவர் மாவு வெள்ளம் ஆ கலக்கப்பட்ட இந்த மூணுத்தையு ச அவங்களே ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆ உரல்ல இடிச்சி இடிச் இடிக்க இடிக்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வருமா
ம்
ஆ ஆ ஆ சேரிம்மா சேரி
ம்
ம்
இப்போ நீங்க உங்க பசங்களுக்கு செஞ்சு தாறிங்களா
ஆ இன்னைக்கு நேத்து இன்னைக்குதா செய்யலான்னு ஐடியா எடுத்து வச்சிருக்கேமா எல்லாமே போன வாரோ செஞ்சே போன வாரோ சிம்பிலி செஞ்சே
ம்
ஆ ஆ இப்போ மறுபடியு அதுக்கே ஒரு மாவு வாங்கி வச்சிருக்கே இங்கே பார்
ம்
ம் நேரத்தே வாங்க செய்யலான்னு பார்த்தே இங்கே பாருங்க
ம்
நேத்தே வாங்கி செய்லான்னு எடுத்து வாங்கி வச்சிட்டே நேத்து எனக் கொஞ்சோ வேலை அதிகமா இருந்தாலு என்னலா செய்ய முடில
ம் ம்
அதனால இன்னைக்கு செய்யலன்னனு பாத்த கரண்ட் இல்ல அட அப்ப அததுதா செய்யலா செய்யலன்னா அடியே ஸ்கிப் ஆயிட்டே போதும்மா
ஆ இல்ல உரல்ல இடிங்க நல்லா இருக்கு
உரல் இருக்குது உரல் இருக்குதுமா அந்த இடிக்கிறது இல்லலைங்களே
ஆ
ஒரல் இருக்குது அந்த தடிமனா இருக்கு இல்லைங்களா அது இல்ல இடிக்கிறதுக்கு ஒலக்க ஒலக்க தடி அது இல்ல அதுதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல
அ அ
ம் ம்
தடி வந்து எப்டி வாங்கி வைக்கணும்னா நீங்க
அது எங்க பாட்டி இடிப்பாங்க நா கூட இடிக்க மாட்டோ அவங்களே இடிப்பாங்க சூப்பரா இடிப்பாங்க இடிச்சு இடிச்சு இடிச்சு இடிச்சு மேலே அது அந்த ரொட்டி சுடுவாங்க எங்க அம்மா சுட்டு குத்துருவாங்க போட்டு போட்டு இடிப்பாங்க பாருங்க நானு எங் தங்கச்சு மேல வர வர காலி பண்ணிடுவோ கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ் வர வர வர வர அது புடிக்கிறது கூட அவ்வள பொறும இல்ல அது அவ்ளோ டேஸ்டா இருக்கு ஆனா இப்போ ஒரு சிலர்லா அது ஒரு மாரி பேஷனா செய்றாங்க நெய்விட்டுட்டு ஆ கலரி வேக வச்சுறாங்க தோச மாரி வேகவச்சுறாங்க அத த்தி கூட இச்சி சாப்புறாங்க ஆன அந்த டேஸ்ட் வராது இன்னதா இருந்தாலு சுட் டு சாப்புறதா டேஸ்ட் சுட்டு அந்த ரொட்டிய வந்து சுட்டுட்டு ஒரு சில பு புட்டு மாரி கூட வச்சுறாங்க புட்டு செஞ்சு கூட படிக்கிறாங்க எனக்கு அதுல அவ்வளவா நல்ல எனக்கு எனக்கு அது புடிக்காது எனக்கு வந்து சுட்டுட்டு புடிக்கிறோ பாத்தீங்களா அதுதா செம டேஸ்ட்டா இருக்குமே நெஜமாவே
ம் ம்
சுட்டு சாப்பிடுற மாரி டேஸ்ட் எதுலயுமே இல்லமா ந நல்லா நெய் போய் எண்ணெ போட்டு நல்லா சுட்டுட்டு வெல்லோ கலக்கா கொட்டட் நல்லா இடிச்சு இடிச்சு இடிச்சு சாப்பிட்டோனு வெச்சுக்கோங்க நல்லாருக்கு நல்லாருக்கு நெஜமாவே செம்ம ஸ்வீட்டது வாரத்துல ஒரு முற முப்பது உண்டனாலு செஞ்சிருவ நானு அந்த முப்பது உண்டியல்ல கிட்டத்தட்ட எனக்கு ஒன்னு ரெண்டு கெடச்சா பெரிய விஷ்யம் என் பெரிய பையென் சின்ன பையென் எங்க வீட்டுக்காரு
ம் ம்
மூணுமே வந்து அதுதா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்டுவாங்க ம் ம்
சரி கடல கொட்ட எல்லா வெலைக்கு வாங்குறீங்களா வெளிய
ஆமாப்பா வாங்கியிருக்குறாங்க கடல கொட்டல்லா வெளியதா போய் போய் இப்ப அரகிலோ வாங்கிட்டு வந்தே போனோ போ போன வார ரெண்டு கிலோ வாங்கி வச்சுக்னே சட்னிக்கு வேணு இதுக்கு வேணுன்ட்டு
எவ்ளோ கிலோனு விக்கிறாங்க கடல
ஒரு ஒரு கிலோங்களா கால் கிலோவே நாப்பது ருபாமா
நாப்பது ருபாய்
நாப்ப ருபா நூத்தி அறுவது ருபா ஒரு ஒரு கிலோ நூத்தி அறுவது
ம் ம்
இன்னொரு கடையில எர்நூரூபா
ஆ
ஒரு சில அந்த கொட்டைத்தரம் பொறுத்து பெரிய கொட்ட அந்த வெரக் கொட்டைக்கு போடுவாங்க பாத்தீங்களா
ஆமா
அதெல்லா வந்து எரநூறுபா படி ஒரு ஒரு கிலோ வந்து எரநூறுபா பெரிய பெரிய கொட்டைங்க
பரவாயில்லைங்க கவுர்மெண்ட்ல விக்கிறாங்களா தோலோடவே உரிக்காம உரிக்காம களக்கொட்ட வந்து நூத்தி அறுவத்தஞ்ருவா
எங்க கவுர்மென்ட்ல பா
ஆ வேளாண்மை துறை வேளாண்மை துறையில தராங்க அந்த வேளாண்மை துறையில ஒரு கல்லக்கா உரிக்காமயே நூத்தி அறுவத்தஞ்சு ருபாய் கிலோனு
ஏன்பா உரிக்காம இல்ல இருங்க உரிச்சே நூத்தி அப்ப உரிச்சே குத்துடுறாங்க நூத்தி அறுவது ரூபா தானா கிலோ பரவாயில்லீங்களே
அதுதா இது நஷ்டனு மாறி தெரிதா
இது நஷ்டங்க உரிச்சதே உங் முன்னூத்தி அறுபது ருபா குடுத்துர்றாங்க உரிச்சு குடுக்குறாங் இல்லீங்களா கிலோவே நூத்தி ஆறுவதுருபா தா நீங்க உரிக்காம பொட்டோடு குடுக்கறதுக்கு நீங்க கம்மி நூத்தி இருவதுருபா ஒரு நாப்பது ருபா முப்பது ருபா கம்மி பண்ணி குடுக்கலாமே
ஓமா நூத்தி அறுவத்தஞ்சுருவா
சேர் அதுல எதோ வாங்கிருக்கீங்க பொலக்குது நீங்க தா ஏமாந்துருக்கீங்க
ம் ஆ கவர்மெண்ட்டுங்க அது இப்ப விவசாய டிபார்ட்மெண்ட்ல தராங்க
ஆ
ம் ம் என்ன பண்ற ஆ ஆ நூத்தி அறுவத் அஞ்சு ரூபா உரிக்காம கொட்ட அதுலயா மண்ணு வேற எந்த மண்ணு வண்டல் மண்ணு மாரிகிது கருப்பா அது வேற
ம் ஆமா அதுவே எட நூத்தி கிலோவே நூத்தி அறுபது ரூபா தா கொடுக்குறாங்க உரிச்ச கொட்டயே நீங்க உருக்காத அஞ்சு ரூபா எக்ஸ்ட் டாத என்ட இருந்து நஷ்டம் தான் ஒங்களுக்கு அங்க இருந்து தூக்கின்னு வர்றது என்னாச்சு உரிச்சு பொட்டு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அதுல இப்ப கொட்ட வச்சுச்சீங்னா நீங் பாட்டுக்கு எடுத்து டக்குன்னு இன்ஸ்டன்டா செஞ்சுப்பீங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சி இதுக நெக்ஸ்ட் டைம்லயிருந்து பக்க தவறு பண்ணாதீங்க ம் நன்றி நன்றிமா அடுத்த இணைப்புல நம்ம இணைவோம்
சேரிம்மா